ஆ வணக்கோ எப்பிடி இருக்கீங்க
வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்குங்க
ஓகே ஓகே நைட்டு சாப்ட்டாச்சுங்களா இனிதாங்களா
இனிமேல்த்தாங்க சாப்படணு
ஓகே ஓகே ஓகே நம்ம இன்னிக்கு இந்த வீட்ல நம்ம சுத்தம் பண்றது இந்த ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் இத பத்தி எல்லா நம்ம பேசலா
அ சேரிங்க
ஓகே ஓகே அ உங்க வீட்டுல எப்பிடி எல்லா எப்பிடி கிளீனிங் ஒர்க்ல்லா எப்பிடி பண்ணுவீங்க டீப் கிளீனிங் வந்து எத்தன நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவீங்க அந்த மாரிலா பேசலா
ஆ சேரிங்க
ஆ நீங்க எப்பிடி ஒரே முட்டுக்கா வேல செய்வீங்களா இல்ல எப்பிடி நீங்க அந்த அத ஹேண்டல் பண்ணுவீங்க நீங்க காலேஜுக்கு வேற போனு சோ அதனால நீங்க எப்பிடி ரொட் எப்பிடி கிளீன் பண்ணுவீங்க வீட்ட
ஆக்சுலி வந்துட்டு நா வந்துட்டு எனக்கு ஈவினிங் டைம்ல வந்துட்டு நா வந்துருவே ஆனா வந்து ஈவினிங் டைம்ல எனக்கு எழுதுற வோர்க்கு இதெல்லா இருக்குங்கட்டிக்கு நா என்ன பண்ணுவேன்னா வியாழக் கிழம இப்ப வந்துட்டு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம எங்க வீட்டல்லா சுத்தம் பண்ண ன்னுவேன்னு வச்சுக்காங்கள வெள்ளிக்கெழம காலேல நாலு மணிக்கு எந்திச்சேனா ஒரு நா ஒரு மூணு மணிக்கிழ இணச்சு வீடெல்லா நா வீட்டுல நாலு ரூம் இருக்கு நாலு ரூம தொடச்சு விட்டுட்டு அ காலேலே தொடச்சு விட்டு இ எனக்கு சின்ன வயசுல இருந்தே நானு எப்டி சொல்றது நா வந்து ஒரு ஆந்த மாரினே வச்சு
ஏ தூங்க மாட்டீங்ளா நைட்டு்ஃப் ஃபுள்ளா
நைட் எல்லா தூங்குவேங்க எனக்கு ஏதாச்சு ஒர்க்கன்னா என்ன கரெக்டா அந்த ஒர்க்கன்னா அப்பெண்ச்சிருவே நா டுவெல்த்லா படிக்கிறப்பல்லா ரெக்கார்டு நா வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தே அப்ப எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெக்காடெல்லா எழுதற்க்கு இருக்குங்களா
ஓ
அப்போ வந்து என்ன பண்ணுவனா ரெக்காடல்லா எழுத ரெக்கார்டு எழுதுறக்கு வேண்டி இந்த மேம் சொல்லிருவாங்களாஸ் இண்மேன்ட்ல எனக்கு வந்து எப்டினா ஒரு ஒரு வேலய பெண்டிங் வக்க கூடாது இப்ப இந்த வேலனா அந்த வேலைய டக்குன்னு முடிச்சிர்ணு அப் அப்டிங்குற மாரி கேஸ் நானு அப்ப எழுதனு ன அது அன்தண்ணிகே உக்காந்து எல்லாத்து ட்டி முடிச்சிருவே அடுத்த நாள் தள்ளி போட மாட்டே அடுத்த நாள் போகவு மாட்டேங்களா
யு உண்மைலே இது ரொம்பவு பாராட்டக்குரிய ஒரு இது நெஜமாலுமே ஆனா நீங்க ஏற்கனவே நீங்க நாலு மணிக் கி எந்திரச்சு சமைக்கணு அப்டின்னு சொல்லிருக்கீங்க அப்போ நீங்க இந்த கிளீனிங் ஒர்க்லா பாக்கும் போது ன்னு த்ரீ ஓ கிளாக் ஹே எந்திரிச்சா தா உங்லுக்கு கரெக்டா இருக்கு
ஆமாங்க ஆமாங் ஆ த்ரீ ஓ கிளாக் என்னுசசேனா என்ன பண்ணுவே வீடு தின்னல்லா வழிச் சு விட்டுட்டு அப்புற வந்துட்டு சாமிகெலா ஆரம்மிச்சிருவே அப்ப அதுக்கு அப்ப நை நைட்டு என்ன பண்ணுவனா எனக்கு தூக்கோ கம்மியாவகூடாது எனக்கு தூக்கோ பிளஸ் வரணும்னு சொல்ட் டு இப்ப வந்து நா டெய்லியு எட்டு மணிங்கய்லயே தூங்குறேனா ஆ அதுக்கு முன்னாடி ஏழு மணிக்கு தூங்கிருவே அப்போ ஒரு மணி நேர் உ இதுக்கு எனக்கு கிடச்சிருமாச்சு அப்டி இந்த மாரிதா தூங்குவே
இவ்ளோ சீக்கிரமா தூங்கிருவீங்க அப்போ
நீங்க வேற நாளா ஸ்கூல்லலா படிக்கறப்பலா ஆறு மணிக்கே தூங்கிருவே வருவே கையமூஞ்ச வருவே டிரெஸ் எல்லா சேஞ்ச் பண்ணிட் ட்டு மூஞ்சி எல்லா கழுவிட்டு கரெக்டா என்ன எழுதுறக்குர்கோ கொஞ் து எழுதுவே எல்திட்டு எனக்கு எப்பளு வந்து சாயந்திரோ எழுதுறதுக்கு எழுதுறக்கல்லா இருந்தா எழுதுறதெலா முடிச்சிருவே படிக்கிறதெல்லா காலைல எஞ்ச்சு படிப்பே ஆறு மணிக்கு தூங்குவே ஆறு மணிக்கு தூங்கிட்டு எட்டு மணிக் க்கு எனிப்பே எட்டு மணிக்கு எந்ஞ்சிட்டு சாப்பிறக்கு எதாச்சு இருந்தா சாப்பிட்டு படுத் தூங்கிருவே தூங்கியுபோட்டு இதேதா ரொட்டினாருக்
ஓ அப்போ நீங்க வந்து எனக் க்கு வந்து எனக்கு அப்டியே ஆப்போசிட்டுங்க ஒரு சிலர் வந்து நைட்டு சீக்ரமா தூங்கிருவாங்க பகல்ல வந்து அது சீக்கரமா எந்திரிச்சிருவாங்க ஆனா நா வந்து அப்டி கெடயாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நைட் வந்து ரொம்ப ஆக் டிவா இருப்பாங்க ஆனா பகல்ல நல்லா தூங்குவாங்க நா வந்து அந்த கேசு நைட்டு எனக்கு இந்த ரே ரெக்கார்ட் ஒர்க் இதெல்லா இருந்தாலுமே நா விடிய விடிய அத முடிச்சுட்டு தா படுப்பே ரெண்டு மணி ஆனாலு சரி ரெண்ட்ர மணி ஆனாலுமசரி அந்த ஒர்க்க முடிச்ட்டு அதுக்கப்புற தா தூங்குவ அப்பதா எனக்கு நிம்மதியா தூக்க வரு இல்லாட்டி ஐயோ இன்னு நம்ம வேலய முடிக்கலயே முடிக்கலயேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு நிம்மதியாவே தூங்க முடியாது அதுவே நம்ம ஒரு ரெண்டு மணி ரெண்ட்ர மணி வரைக் கி ரெண்டே முக்கால் வரைக்கி விடிய விடியனாலு உக்காந்துட்டு அந்த வேலய முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தா படுப்பே
அப்டிங்களா நா அப்டியே ஆப்போசிட்டு் எப்டின்னா நைட்டு வந்து எவ்ளோ தூரோ போனாலு பத்து மணி மேக் சு அந்த பத் பத்து மணிங்க்கும்போதே கண்லா எரிய ஆரம்பிச் சிருங்க தூங்கணு அப்டி சொல்லி தூங்கிட்டு ஆனா வந்து அதே மரத்து தூங்கிட்டு கா என கரெக்டா ரெண்டு மணியு மூணு மணியு அப்டிஎனுச்சு காலையில முடிச்சிருவே
அது உங்க பழக்கந்தா வந்து ஆனா உங்க பழக் கந்தா வந்து ரொம்ப நல்ல பழக்கோ ஏன்னா எப்பவுமே நம்ம அதிக் காலையில எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம ஒர்க் பண்றதா வந்து ரொம்ப நல்லா ஒரு இதுன்னுஸ் சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு ஏ இப் ப்டி இருக் இருக்குன்னு தெரியல என்னய மாரியு ஒரு சிலர் நா பாத்திருக்கே நைட்டு எவ்ளோ நேரோனாலு இருந்து இருந்து எல்லா ஒர்க்கல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புற தா நிம்மதியா தூங்குவாங்க
நா என்ன ஒரு மூணு நாள் என்னமோ அப்படி இருந்தேங்க ஆஹ அது இந்த ரெக்கார்டு எழுதற்கு வேண்டி மூணு நாள் என்னமோ நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு பன்ன பன்னெண்ட்ர வரைக்கு எழுதுவே பன்னெண்ட்ர வரைக்கு எழுதிட்டு தூங்கிட்டு திரும்ப மறுபடியு அது நாலு மணிக்கு எங்க அம்மாலா நாலு மணிக்குதா எணச்சு எல்லா வேலைக்கு வேலைக்கு போற வரை நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க
உ ஓ ஆனா உங்களோட பழக்கந்தா ஒரு நல்ல பழக்கெ ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தல அந்த முகூர்த்தத்துல பண்றதுதா நல்ல ஒரு இது அப்டின்னு சொல்றாங்க அந்த டைம்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு ரொம்ப நல்லது அப்டிங்கற மாரிஸ் சொல்றாங்க
ஆமாங்க அதுவு என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் சமயம் விட காலையில நேரோ எனிச்சு படிக்கிறீங்க பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு டக்குன்னு மனசுல அப்டியே நிக்கு
ஆனா அப்டி நறையாப் பேர் சொல்றாங்க ஆனா எனக்கு அப் அப்டி மனசுல நின்னு நின்னதே கிடையாதுங்க நானு ஒன்னு ஒன்ன ரெண்டு நேரோ ட்ரை பண்ணிருக்கே எனக்கு நைட்டு அப்டி பன்னெண்டு மணிக் மேல ஒரு மணிக்கு மேல படிக்கிறது கூட மண்டையில ஏறிரு ஆனா காலேல அஞ்சு மணிக்கு படி கிறது எனக்கு மூடே வராதுங்க
அப்டிங்களா அது நீங்க தூக்கத்த கெடுத்துட்டு இத படிக்கணுமா அப்டின்னு நனைச்சு படிப்பீங்களோ என்னமோ
அது என்னனே தெரியல எனக்கு சின்ன வயசு ஸ்கூல் டைம்ல இருந்தே அப்படிதா காலேஜ் வரைக்குமே அப்படிதா
சேரிங்கங்க
கால்ல அஞ்சு மணிக்கு எந்துரிச்சு படிச்சா நல்லா மண்டேல ஏறும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு மண்டைலயே ஏறாது எனக்கு விடிய விடிய படிச்சா கூட மண்டேல ஏறு ஆனா காலேல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கவே என்னால முடியாது அய்யயோ அப்டின்ட்டு தா இருக்கு எனக்கு ஆ எனக்கு நேரமா எந்திரிக்கிறக் எனக்கே பிடிக்காது ஏன்னா நா அப்டி ரொம்ப ஜாலியா இருந்து எங்க மம்மியோட வீட்டுல ரொம்ப ஜாலியா இருந்து பழகிட்டேன்னா அதனால அப்டியே ரொட்டின்னா வர் ருது அ
சேரிங்க
ஆனா அது ரொம்ப கெட்ட பழக்கோ உங்களோட பழக்கந் தா ரொம்ப நல்ல பக் பன் பழக்கம் நீங்க தா நல்லா நறைய பழத்த க
அது என்னன்னா அது எங்க அம்மா வந்துட்டு நா நைட் தூங்குறப்போ நானு அம்மாவு வொட்டுக்காதா தூங்குவோம்மா அப்ப எனக்கு வந்துட்டு அப்டின்னாயாராச்சு டக் டக்குனு ச் இப்டின்னு லைட்டு போட்டாலு இது டக்குன்னு இது பண்ணாலு எணிச்சிருவே டக்குனு எடையில வந்து நல்லா தூங்கி கிரங்க
ஓ அப்ப அதுதா உங்களுக்கு காரணமா இருக்கு
என்னன்னு தெரியலீங்க அது வந்து எங்க அம்மா என்ன விட்டு அ கரெக்டா எங்க இப்ப வந்து எங்க அம்மா ரெஸ்ட் ரூம்முகே இறங்க இருந்தாலு எங்கேங்ம்மா போறீங்க அப்படின்னு எனச்சுக்கேப்ப எங்க அம்மா நைட்டு் எத்தன மணிக் எங்க அம்மா எ ஞ்சாலே நா டக்குனு எ ஞ்சிருவே அவங்க எனிக்குராங்களோ என்ச்சிருவே
அப்போ உங்க அம்மா மேல உங்ளுக்கு ரொம்ப கேரிங் அண்ட் பாசமா இருப்பீங்ளா இருக்கு
ஆ நீங்க வேற நைட்டு எனக்கு இப்ப எடைல நா ட்வெல்த்து அப்ப முடியிற வரைக்குமே எங்க அம்மாவோட கை ஒரு கை இப்டி புடிச்சுட்டேதா நா தூங்குவே
அதா அதா உங்க உங்க அம்மா மேல நீங்க ரொம்ப பாசமா இருந்துருக்கீங்க
ஆ எல்லாருமே எங்க வீட்ல எல்லாருமே ஜாலியாத்தா இருப்பாங்க எ காலைல எங்ளுக்கு யாருக்குமே பே சறக்கு எதுக்குமே டைம் கெடைக்காது என்ன காலைல அம்மா காஃபி குடிக்கும்மோதோ டீ குடிக்கும்போதோதா பேசுவாங்க என் கூட வந்து உக்காந்துட்டு பா படிக்கிறியெ அவுங்களு எப் பின்னா ஸ்கூல்ல என்ன நடந்தாலு கேப் ஸ்கூல்ல நா வி என்ன நடந்தாலு சொல்லுவே அவுங்க வேலைக் போனா என்ன சொல்வாங்க அதைத்தா பேசிட்ருப்போ அப்ற காலைல கொஞ்ச நே ரந்தா பேச கடைக்கு சாயந்திரொ ஃபேம்லியா எல்லாருமே எங்க வீ ட்டு திண்ணைல உக்காந்து பேசுவோ
ஹோ ஓகே ஓகே கிராமத்துல எல்லா எடத்துலமே அதிகமா திண்ணை அந்த மாரி ஒரு இது இருக்கு அப்டிதான
ஆமாங்க
ஓகே ஓகே சிட்டிலதா அந்த மாரில்லா இல்லாம போயிடுச்சு
நாங்க இங்க வந்துட்டு திண்ணைல உக்கந்துப்போ நாங்க மூணு பேரு நானு அண்ணா அப்பா மூணு பேரு திண்ணைல உக்காந்துக்வோ ஆ யாராச்சு ஒருத்தங்க வந்து டி வி பாப்பாங்க டி வி இருக்குமா சீரியலு ஓடு எங்கம்மா சீரியல பாத்துட்ருப்பாங்க நாங்க வெளிய நாங்க இதுக்காவே வேண்ணே போயி டி வி ய சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோ வெளிய வாங்க பேசலா
ஓ பரவால்லயே ரொம்ப அன்பான குடு ம்பமா இருந்துருக்கீங்க
என்ன மாரித்தா எல்லாமே இருக்குங்க
சண்டைக்கு வந்துடுவாங்களே
எங்க ஐயோ எங்க அம்மா ரெண்டு டைம் சண்டைக்கந்தாங்க அதுக்கப்புறொ நா இந்த அம்மா இந்த நடக்க போறது இந்த ஒரு வாரத்து இந்த ஒரு வாரத்துக் போர்ற சீரியல நா எ ஃபோன்ல ஒரே நாள்ல உங்ளுக் போட்டுத் தரே விளம்பரமே இல்லாம பாருங்கன் சொல்லுவே
ஓ நீங்க அப்பிடி சொல்ல வரீங்க
ஆமாங்க மா இது விளம்பரம் போட்டுட்ரு க்காங்க இது என்னேரந்தா உக்காந்து பாப்பீங்க ஒரே கதயத்தா இவ்ளோ தூரொ இழுக்கறாங்க அவுங்க ரெண்டு பேத்துக் கல்யாண நடக்குமா நடக்காதான்
ஆனா இந்த சீரியல வச்சு நெறையா அதா நெறைய போகு இந்த சீரியல வச்சு எங்க அம்மாக்குல்லா அந்த ஞாயித்துக்கழம வந்து போகவே போகாதுங்க சீரியல் இல்லாம இப்ப வரைக்குமே ஞாயித்து கெழம எதோ பொக்குன் இருக்குற மாரிதா உக்காந்துட்ருப்பாங்க ஃபீலிங்கா அப்றோ என்ன கேட்டா இன்னைக்கு எனக்கு நாள் பாகமே இல்ல பாக்குறக்கு அப்டிம்பாங்க ஜோக்கா இருக்கு ஆமா அப்டிதா ஒரே சீரியல் லவ்வர் தா எல்லாரு
ஆமாங்க எங்க வீட்லயுமே ஞாயித்துக்கிழமைனா அது எடையிலைலா பாத்தீங்கன்னா மகாசங்கம்னு சொல்லி அதுவு ஒரு மணி நேரம் தூக்கி வச்சிருப்பாங்கல்ல அதையு கொ இப்டிய வப்பாங்க கடவுளே அதெல்லா சரியான இது அது இப்பல்லா வந்து ஹ வீட்டுல இருக்கிறவங்களா என்ன பண்றாங்கன்னா நைட் இந்த மாரி எதாச்சு பக்க விடலேனா காலைலே திரும்பது போட்றாங்களா அதுகு வந்து பாத்துக்குவாங்க
ஆமா சகோதரி நம்மளுக்கு டைம் முடிஞ்சு போச்சு
ஆ சரிங்க ஆ சரிங்க